கேக்குதா சிஸ்
ஹலோ வணக்கம்
வணக்கம் கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க
இப்பதா நா சாப்பிட்டு முடிச்சு வந்தே நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நானும் சாப்புட்டே
என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல இன்னைக்கி
நா சாதம் கா கத்திரிக்காங்க பொரியல் சரி சாப்ட்டு ஒரு சாத்துக்குடி இருந்துச்சா அப்டியா ஒரு சாத்துக்குடி இருந்துச்சு இல்ல அது இப்தா சாப்ட்டே
ஓகே சேரி சேரி உங்க ம் பசங்கல்லா என்ன ஸ்கூல் படிக்கறங்களா
ஆமா ஸ்கூல் படிக்கிறாங்க உங்க பசங்களா என்ன பண்றாங்க
ஆ என் சின்ன எனக்கு ரெண்டு சின்ன பசங்க ஒருத்தங்க வந்து பஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இன்னொர்த்தங்க வந்து எல் கே ஜி இப்பதா இந்த வருஷோத சேத்திருக்கே ம் ம் உங்க பசங்கலா என்ன படிக்கிறாங்க
தா என்ன ஒரு பைய வந்து செகேண்டு ஒரு பைய வந்து யூ கே ஜி
அப்டியா சேரி சேரி ம் ஸ்கூலுக்கு ஸ்கூல் விட்டாங்களா வந்ட்டாங்களா பசங்களா வீட்டுக்கு
இல்ல அவங்க வர நால்ற ஆகு
அப்டியா சரி சரி ம் நீங்களா போய் கூப்ட்டு வரீங்களா ஆட்டோ எல்லா வச்சிருக்கீங்களா
இல்ல பஸ்ஸு தா மூணு நாப்பத்தஞ்சுக்கு தா வருவாங்க அப்டியா செரி செரி அப்படிதாங்க அப்றோ நீங்க என்னப்பா சீரியல் டிவிலா பாப்பீங்களா
ஆ பாப்பேம்ப்பா அதிகமா இல்ல நா வந் வந்து இந்த தொடர் கத பாக்குறது எனக்கு அவ்வளவா பிடிக்காது அதனால ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி எபிசோட் இருக்கு அப்படின்னா நா பாப்பே இப்போ உங்களுக்குதா நெட் ஓ டி டி ல வருதுல சீரிஸு அந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கு அதுல வந்து எனக்கு ஹாட் பீட் தெரியுமா உங்களுக்கு ஹாட் ஸ்டா
ஹாட்ஸ்டார் ல வரு ஆமா அதுதா நேர் சொல்லிரு க்காங்க இது ரிவ்யூ சொல்லியிருக்காங்க நல்லாருக்குன்னு
ஆமா ஆமா அது ரெண்டு சீசன் இருக்கு நா ரெண்டு சீசனு பாத்துட்டே அ மூணாவது சீசனுக்கு தா வெயிட்டிங் அது ரொம்ப நல்லா இருக்கு இன்னொன்னு வந்து உப்பு புளி காரமு அது ஹாட் ஸ்டார்ல வரு அது பாப்பே
உப்பு புளி காரோ நல்லா இருக்கு
ஆமா ஓ டி டி எபிசோட்ஸ் அது ஒரு நூறு எபிசோட் இருக்கு அது ரெண்டும் ஹாட் பீட்டு அதுவு வந்து நூறு நூறு எபிசேட் இருக்கு
அந்த ஹாக் ஸ்டார்ல அந்த பிரதர்ஸ் அண் சிஸ்டர்ஸ் கூட வருதுதான
ஆமா ஆமா அது வந்து இன்னு பாக்கல நா எனக்கு டைமே கெடைக்கல பாக்கறதுக்கு அ நா பாத்து வெச்ச ஏதாது புதுசா வந்திருக் குன்னா நம்ம கண்டினியூ பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரு புதுசா எதாவது பாக்கணும்னா நம்ம வந்து டைம் எடுத்து உக்காந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இதா ஆகணு மொதல்ல இப்ப பாத்து புடிச்சிட்டு இதா அதுக்குப் அப்புறம நம்ம வந்து டைம் எடுத்து அதுக்காக ஒக்காந்து பாப்போ ம் நீங்க இந்த மாதிரி என்ன பாப்பீங்க
நா சும்மா யூடியூப்ல ஏதாச்சி பாப்பே ரொம்ப ரெகுலரா பாக்க மாட்ட சும்மா அப்டே திருப்புறப்ப ஏதாச்சி வந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா பாப்பே
அப்புடியா அதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு புடிச்சது போட்டு எல்லா பாக்க மாட்டீங்க
சும்மா அப்டி அப்டியே போட்டு பாப்பே எது வருதோ அது பாப்பே அவ்ளதா மத்தப்படி கன்டினியூஸா ரெகுலரா பாக்கல ஆனா நறைய பிட் ஹார்ட் பீட் ரிவியூ நல்லா இருக்குனாங்கலா அதனால
ஆமா உங்களுக்கு டைம் கெடைச்சா ஒரு நாள் ஒரு நாளுக்கு ஒரு நாலு எபிசோட் பாத்தீங்கன்னா கூட உங்குளுக்கு நல்லாருக்கு அது ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருக்கு அதோட செகண்ட் சீசன் வந்து தா அது ரொம்பவே நல்லா இருந்தது
ஓ ஃபர்ஸ்ட்ட விட செகண்ட் நல்லா இருக்கா
ஆமா ஆனா ஃபஸ்ட்டு பாத்தீங்கின்னாதா உங்களுக்கு வந்து செகேண்ட் புரியு
சேர் சேரி
இல்லன்னா உங்களுக்கு கொஞ்சோ புரியிறதுக்கு கஷ்டமாதா இருக்கு
சரி
ஸ்டார்டிங்கில இன்றோ காட்டு தா அதுக்கப்புறமா தா செகண்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா கூட வந்து நம்ம கிளாரிட்டி நம்பளுக்கு அவ்வளவா இருக்காது
ஓ
நறைய இஸ் இதுல நறைய சீன்ஸ்ல நம்மளுக்கு குவாலிட்டி புரி இது புரியாது புரியாது நம்மளுக்கு கன்டென்ட் இது எதுக்காக நடக்குதுன்னு சொல்லி நம்பளுக்கே கொஞ்சோ கன்ஃபியூஷனா இருக்கு
செரி
ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் நீங்க வந்து பாத்துட்டு அதுக்கப்புறமா பாத்தி பாத்தீங்னா கொஞ்சோ பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வரு உங்களுக்கு பாத்தா புரியு உங்களுக்கு செகேண்ட் சீசன்
சிக்கோ என்ன லவ் ஒ சின்மா லவ் சின்மாரி இருக்குமா இல்ல காமெடி சீனா இல்ல ஃபேமிலி சீனா
இல்ல நீங்க ஃபேமிலியா உக்காந்து ஜாலியா
ம்
இது அவ்ளவா அந்த மாதிரி கன்டன்ட் லா கெடையாது காமெடியு இருக்கு அ ஃப்ரெண்ட்ஷிப்பு இருக்கு காதலு இருக்கு எல்லாமே சேந்து இருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு டாக் டாக்ரோட லைஃபு ஒரு ஹாஸ்பிட்டலோட ஸ்டோரி மாதிரியே இருக்கு அது நல்லா இருக்கு நம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு ஸ்டார்டிங் கம் நம்மளுக்கு வந்து அவ்ளோவா இன்ட்ரெஸ்ட் போகாது ஒரு நம்ம ஒரு பத்து எபிசோட் பாத்துட்டோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு புடிக்கோ
சேரி நீங்க எப்ப இத எல்லா பாப்பீங்க பசங்கள அமுச்சிட்டு வேலைய முடிச்சதுக்கு அப்புறமா இல்ல நைட்டா
நா வந்து வேலை முடிச் ட்சு பாக்க மாட்டே எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பிரம் ஹோம் பண்றாரு வீட் வீட்டுல தா இருக்காரு வேலை பண்ணிட்டு சேரி அவரு போட்டு விடுறதுதா டிவி ல போட்டு விட்டாங்கான கூட உக்காந்து நானே பாப்பே அதுக்குன்னு சொல்லி நானே டிவி ஆன் பண்ணு பாக்குறது கிடையாது அவுங்க பா பா போட்டு விடுவாரு நா பாத்துட்டு உட்காருவே கூட அவ்ளோ தா
நல்ல விஷயே நல்ல விஷயே அதுக்கப்புறம் புக்ஸ்சு எல்லா படிப்பீங்களா ப படம் ஏதாச்சு பாப்பிங்களா
படங்கள்லா பாக்குறது தா அது அதே மாதிரிதா பாக்கணு பாக்கணும்னு சொல்லி ஆசா பட்டுடே இருப்பே அது டைம் எடுத்து உட்கார்ந்து பாக்குறதுக்கு முடிய மாட்டேங்குது எப்பாவது என் ஹஸ்பண்ட் வந்து பாத்துட்டே இருப்பாரு அப்போ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதா நா என்ன சொல்லுவே
ஓ சிக்னல் பிரச்சனைன்னு நெனைக்கிறே வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது
அப்புடியா நா கிளே வைஃபை கிட்டதா நிக்கிறேனா
இப்போ கிளியரா கேக்குது கேக்குது
அப்புடியா ம் ம் அதா சொன்னானே நா எங்க ஹஸ்பண்ட் வந்து நைட்ல போட்டு விடுவாரு பசங்க வந்து தூங்கிட்ட அப்புறமா போ பாத்துட்டு கொஞ்ச நேரம் படுத்துருவோம் அந்த மாதிரி எப்பாவது பாக்குறது ஆமா லீவ் டைம் இருக்குல்ல சாட்டர்டே சண்டேல அவுருக்கு லீவு
ஓ சேரி
அந்த டைம்ல வந்து அவரு போட்டு விடுவாரு ஏதாவது புதுசா இருந்த வந்துச்சுன்னா ஓ டி டி ல போட்டு விடுவாரு அது நம்ம வந்து உட்காந்து நானு என் ஹஸ்பண்ட்டு உட்காந்து பாப்போ
ஒரு நல்ல விஷயே அதுக்கப்புறே நீங்க எங்கயாது ச்சு வெளிய ஏதாச்சு ஃபேமிலிய அவுட்டிங் போவீங்களா ஆ எங்க போன பிளேஸ் எது ரொம்ப பிடிக்கு இல்ல எந்த ஊருக்கு கடைசியா போனீங்க
நா வந்து ஆ என்ன சொல்றது எனக்கு புது புது இடத்த வந்து எக்ஸ்ப்ளோரு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்
எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லது
ஆ அந்த மாதிரி நா இப் போ நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு அதிகமான பார்க்ஸ்சு ஆ பூங்கா போட்டிங் ஹவுஸ்சு அந்த மாதிரி அதிகமா திறந்திருக்காங்க அது எல்லாமே ஆ ரீல்ஸ்ல வர்றது எல்லாமே போயிட்டு அங்க பாத்துட்டு வரணும்னு சொல்லி நான் டைம் கெடைக்குற நேரத்துல நம் ம மாசத்துல ஒரு தடவ
ம்
அப்புடி வந்து எங்கயாவது சண்டேல போயிடுறது ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து டூர்ன்னு நம்ம கிளம்பணும்னா ஊட்டி கிடைக் கொடைக்கானல்லு அந்த மாதிரி தா அதிகமாக போறோ வேற எந்த இடத்துக்கு போகுறதுக்கு ஆமா நீங்க எப்புடி
நாங்களு அதே மாரிதா நாங்க நெனச்சா வந்து லாஸ்ட் டைம் வந்து போன சண்டே இங்க எங்க அம்மா வீட்டுக்கு தா போய்ட்டு வந்தே ஒரு ஃபங்க்ஷன்னு
செரி
பசங்கள எல்லா வீட்டுக்காரு கூட விட்டுட்டு தா நா மட்டு தா போய்ட்டு வந்தே
ஆ
ஆ நல்லா இருந்துச்சு
அப்டியா ஏ பசங்கள கூப்பிட்டு போல
ஏன்னா ஒரு நா காலையில போய்ட்டு நைட்டு வந்துடுவே ஏன்னா மூணு நாள் லீ்வுனால டிக்கெட்டு ஃபுல்லு புக் ஆகிடுச்சு போயில்லா ஆனா ரிட்டன் டிக்கெட்டு ரொம்ப கஷ்டோ பசங்கள வச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடு அதன ஒரு ஃபங்க்ஷன் அதனால நா போணுன்றதுனால செரி வீட்டுக்கார் கூட இருந்துப்பாங்க பசங்க வெளையாடுவாங்க ஜாலியா வெளையாடுவாங்க அவரே சமைச்சு எல்லா கொடுத்துருவாரா ப்ரச்சன இல்ல காலல போயிட்டு வட்டு ஈவினிங் வந்துட்டே நானு அதுமே ஈவினிங் வர இப்ப உதயன்னு ஒரு ட்ரெயின் இருக்கு அந்த ட்ரெயின் வந்து ப ங்கன்னா நாற்பது நிமிஷோ லேட்டு அதுக்கு பின்னாடி வர வெஸ் சு ரெண்டு மணி நேரோ லேட்டு ரெண்டுத்துலயுமே என்னால ஏற முடியாது
உடனே நா பக்கத்துல ஜோலா பெட்டேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அஞ்சர மணிக்கு ஒரு ட்ரெயிண்ட சுத்திடுவே அத புடிச்சு வீட்டுக் அக்கு வரவே பத்து பத்திர பதினொன்னு கிட்ட ஆயிடுச்சு பசங்கள இன்னு கூட்டு போய்ருந்தா ரொம்ப செரமோ இல்லையா போயிட்டு வந்துட்
கண்டிப்பா அந்த நம்ம வந்து ரிசர்வ் இருந்தா கூப்பிட்டு போலா இல்லன்னா நம்ம போயிட்டு டைம்ல கொஞ்சோ ஈஸி இருந்துரு வர டைம்ல தா கொஞ்சோ கஷ்டமாயிடுது எப்போவு ட்ரென்ல அதுதா நம்ம நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோ பசங்க எல்லா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு ஆகிடு அதெல்லா நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு
ஆமா உண்ம தா பசங்க வேணா மறுநாள் வேணா ஸ்கூல் வேறயா செரி அழுவாங்க
ஆமா டயர்ட் ஆயிட்டாங்கன்னா காலையில ஏழுந்துக்கறிது ரொம்ப ட கஷ்டபடுவாங்க அந்த மாதிரிதா எங்க வீட்ல வந்து இன்னைக்கு அ லாஸ்ட் ஞாக்குகெழம வந்து ஃபேமிலி பங்க்ஷன் இருந்தது எங்க அம்மா வீட்ல
ஓ
அது போயிட்டு நாங்க எங்க வீட்ல வந்து அம்மா வீடு பக்கத்துல தா இருக் க்கு அது வந்து நம்ம போயிட்டு வர்றதுக்கு வந்து பசங்க வந்துட்டாங்க பத்து மணிக்கு நா வர்றது வந்து ப பதினொன்ற ஆயிச்சு ஆ வெளாண்டுட்டே இருந்தாங்க கீழ மேலன்னு சொல்லி பில்டிங்ல ஏறிட்டு வெளாண்டிட்டே இருந்தாங்க பசங்க அதனால மண்டே மார்னிங் வந்து ஸ்கூல் எழுப்பி அனுப்புறது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு
ஆமா
ம் சின்ன பொண்ணு எப்போவு வந்து ஸ்கூல் போன் இந்துப்பான் விரும்பி அன்னைக்கு அவ வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு எழுப்பி விட்டா தூங்கல எழுபி விட்டா தூங்குறா கொறட்ட விட்டு விட்டு தூங்குறா அதுக்கப்பறமு நா விட்டே இது சரி அவங்களால முடியல போல இல்லன்னா வந்துருவா ன்னு சொல்லி விட்டன் அவா மட்டும் போகவே இல்லை ஸ்கூலுக்கு பெரிய பையன் வந்து போயிட்டான் நன்றி
க ன்றி